ஆ
சாப்ட்டாச்சா தோழி
ஆஹ் சாப்பிட்டா ஆச்சுங்கா தோழி ஆஹ் இப்போ சென்ற அழைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இயற்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம் சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கிராமப்புறங்கள் கோயில உங்க சொந்த ஊருக்கும் போய் இந்த மாதிரி நேரத்தை வந்து செலவிட்டது உண்டா தோழி இயற்கையோட இயற்கையா
ஆமாங்க தோழி போயிருக்கேன் தோழி ஆனா எப்படி சொல்றது போயிருக்க தோழி ஆனா எப்படி சொல்றது சின்ன வயசு மோஸ்ட் ஆஃப் போயிருக்கேன் அந்த மாதிரி டைம்ல போயிட்டு ஊர்ல வந்து நீங்க சொல்றது எப்படி சொல்லிருந்தீங்கன்னா எல்லாமே வந்து செடி கொடின்ற எல்லாமே இருக்கிறோமா
உம்
இருக்கிற நீங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரிதான் சொல்லி நம்மளுக்கும் அங்க அங்க வந்து நம்ம வீட்லய வந்து நல்லா செடிகார பூ மரமா இருக்கும் தோழி உள்ளள்ள பூ மரமா இருக்கும் மல்லிகை செடி முல்லை
ஹ்ம்
நம்மல்லி முல்லை கனாம்பரம் தெரியுமா தோழி அந்த பூ அந்த ஆமாங்க தோழி அது ஐபிஸ்கஸ் மாதிரி செம்பருத்தி பூவு அந்த மாதிரி செம்பது லயே வந்து நிறைய வந்து கலர்ஸு
உஹம்
அப் அப்புறம் கொய்யா மரம் தோழி கொய்யான்ற மரம் வந்து மூணு மரம் இருக்கும் தோழி வீட்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் ரெ இரண்டு இரண்டு மூணு மரோ இருக்கும் தோழி. மூணு மரத் தெரியு அவ்ளோ பெரிய பெரிய கொய்யா வந்து பழங்க வருந் தோழி அது நம்ளுக் இப்ப வந்து எப்டி சொல்றது சாப்பிடம் போதே அந்த அந்த தி தித்திப்பா இருக்கட்டு இப்ப என்ன நம்ம இப்ப சாப்பிடும் போது அந்த மாரி ஒரு பழம் சாப்டாத மாரியே எனக்கு தோணுது தோழி ஏன்னா அது நல்லா பழகிட்டு
சேரி சேரி
நீங்க எதாச்சி காய்கறி
அஹ் என்னங்க தோழி கேக்கலைங்க
ச் காய்கறி விட பழங்க ஏதாச்சுத மரம் போட்ருக்கீங்களானு கேட்
ஆஹ் பழங்கள் இருக்குங்க தோழி ஏதோ மாம்பழம் இருக்கு. அதுவும் இப்போ மாம்பழோ சீசனுங்கும் போது சென்றாண்ட விட இந்த வாட்டி வந்து நெறைய வந்து மாம்பழம் வந்தது. அதுலயு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எப் போன வருஷமெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழோ அந்த மாரிதா இருக்கு. அதுவு அணில் வந்து மரத்திலே சாப்ட்டு போயிரு. இந்த வருஷோ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கும் எடுத்து வச்சோ. அவரு வீட்டுக்குமே நம்ம வந்து போய் குடுத்தோ. இது போக கொய்யாக்கா வந்து சீசன் டைம்ல நல்லா விடு. சி கொய்யாக்கா எப்பவுமே இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. நாங்க வந்ததுல இருந்தே நட்டு வச்சதுல இருந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வருஷோ வருஷோ சீசன் டைம் வந்து நல்லா பழங்குடுக்கு. அது கா அவரு வீட்டுக்கும் கொண்டு போனே எங்க வீட்லயும் கொண்டு போனோ வேற வந்து பாவக்கா இப்பனா வந்து கொஞ்சோ பெருசாய்ட்டு இருக்கு தோழி. இத தவிர பழ வகைகள் வந்து பெருசா இல்லேங்க. ஆரம்பத்துல இருந்துது. வாழ ப வாழை ம ப்பா அதெல்லாமே சைட்ல இருந்துது. இப்போ அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டினனால வந்து அதெல்லாமே எடுத் டுத்துட்டாங்க. காம்போண் செவுரு கட்டணு அப்படின்னு அதெல்லா எடுத்துட்டாங்க தோழி
ஊர்ல எப்டின்னா, பாவக்கா சொன்னீங்கள தோழி. பாவக்காமரோ இருந்துச்சி. அவரக்கா தெரியுமா தோழி? அவரைக்காய் அது வந்து எப்டி சொல்றது தொழி ஏ ஊர்ல வந்து கேட்ல்லா கெடயாது தடப்புக்கு கேட்டு கெ கிடயாது. கேட்டுக்கு இல்லாம ஒரு குச்சி வச்சு ஒன்னு பண்ணுவாங்கல்ல தோழி அந்த மாரி கட்டியிருந்தாங்க. ஆமாங்க தோழி கொடி ஆஹ் ஆமாங்க தோழி அந்த மாரி வந்து அது எல்லாமே ஃபுல்லா வீடுப்யுமே வந்து கட்டிருந்தாங்க. அது வீடு சுத்தியமே அவரக் க்கா மரம் இருந்துச்சு தோழி அவரக்கா வந்து காச்சு இருன்ச்சு. ச் நிறைய வந் வ குடுச்சுச்சு. அந்த நெறையமும் நம்ம குடு பம்மோது நம்ம என்னா பண்றோனா, அத வந்து எதுமேப் பக்கத்துல அக்கத்துல எல்லாமே குடுத்தோந்தோழி அது நம்ம நம்மளே சாப்ட முடியாது இதுல நம்ப ஒரு குடும்பமே சாப்ட்டாலும்மே அது ப தீராதது அங்க அந்தளவுக்கு கடேல போட்றதோ அந்தளவுக்கிருக் ச்சது மல்லிகப்பூக் கூட தோழி நா நமக்கு வெயில் கால வந்தாவே மல்லிகப்பூ வந்து நல்லா வெளைக்கு தோழி ம வரம்மோது ஒரு எப்டி சொல் லு பேர் ஒரு நாலஞ்சு குண்டா மாரி வரும் தோழி அந்த அளவுக்குப் பூ கந்துக்காங்க வெளச்சல் இருக் கு தோழி
ம் பரவாலைங் தோழி எங்கதுலயும் வந்து பாத்திங்கன்னா சமீபத்துல இப்ப மல்லிகப்பூதா ஆரமிச்சிருக்கு ஆ மல்லிக போ வந்து பாத் தீங்ன்னா இப்போதைக்கு ஒ ரெண்டு மலையுப் ப்போ வந்து போன வாரம் விட்டுச்சு ரெண்டே ரெண்டு தா விட்டுச்சு என்னோடக் கணவர் வந்துப் பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோனே குளிச்சிட்டு வேலைகில்லா கெளம்புபோது சாமி கும்புடுவாரு ஆனா நா அப்டி கெடையாது எல்லாமே லேட்டா பண்ணுவ அ அந்த மாரி ஒரு பண்ணும்போது பறிச்சிட்டுப் போயி கைல வச்சி குடுப்ப அவர் வந்து சேரின்னு ரெண்டு எடுத் துட்டு சொன்னா அப்பமே நம்ம வீட்ல இது வந்தது அப்டின்னு அப்றோ காலைலதா பாவக்காய் மூணு பாவக்காய் வந்துத் தொங்கிட்ருக்ரதக் கூப்ட்டுக் காம்ச்ச அப்ற சேரி அப்டின்னு சொல்லி சொன்னாரு கவலப்படாதீங்க இந்த மூணையு நம்மதா கூடிய சீக்கரோ சாப்புட போறோ அப்டின்னே அவருக்கதுல ஒரு சந்தோஷோ
அது வ நம்ளே வெளச்சி சாப்புர்ரதால
கண்டிப்பா ஆமா தோழி ஏனா இந்த மாதிரி ஒரு பாக்கியோ வந்து எல்லாத்துக்கு கெடக்காதுல்லைங்ளா
கண்டிப்பாக தோழி ஏனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல செடிங்களே இல்ல தோழி எங்கயுமே இப்போ ஊரு சைடு பாக் க்கம் பாக்றப்பதா இ வச்சிருக்காங்க அதுலயு வந்து ஊர்லியு எடோ பத்துலன்றதுனால அதுக் கட்டணு இது கட்டனோன் சொல்லிட்டு எல்லாமே வந்து அடு எடுத்துர்றாங்க தோழி செடி எல்லாமே எடுத்துட்டு எதாச்சு கட்றது வந்து பாக்க றாங்க வீட வந்து பெருசாக்கலா ன்ற மாரி பாக்கற ஜனங்கதா இப்ப அதிகமாருக்காங்க தவிர்த்து இப்பக் கட்றத் இந்த மாரி இருக்றது எனக்குமே புடிக்கு தோழி இந்த மாரி வந்து நம்ம வீட்ல வெளச்சது சாப்புட்றது செடிங்க இருக்கம் போது கூட நல்லா எனக்கு ரொம்போப் புடிக்கு ஏனா வருஷ வருஷோ அங்க ஊருக்கு போறதால எனக்கு ரொம்ப புடிச்சது தோழி அது
ம் ஆமா நம்ப அதுவே வந்து அது சம்பந்தமா பாத்துட்ருக்கம்போது அது நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து வரும் இல்லைங்ளா
ஆமாங் சொல் அங்க போனா கூட நம்மளுக்கு எப்பப்ப போறோமோ வரப்போ வர வரவே புடிக்காது தோழி அந்தளவுக்கு நல்லா புடிக்கு பாத்துட்டு இந்தக் காய்கறியே அப்பற வந்து கத்திரிக்கா தெரியுமா தோழி த கத்திரிக்கா வந்து வெள்ளகலர் கத்ரிக்கா வெள்ளகலர் கத்ரிக்காக் கூட வெளைக்கு தோழி பச்ச மிளகா சின்ன சின்ன செ பச்ச மிளகா செடி வந்து அவளோ பெருசா வளராது சின்ன சின்னதா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நெனைக்கிறே அதுல சின்ன சின்ன தட் டெய்லி அவ்ளோ மொளகா வரும் தோழி ஆனா கத்திரிக்காய் செடி வந்து வெள கத்திரிக்கான்றதுனால கொஞ்சே பெருசா தா இருக்கு சரி பாக்கறதுக்கு அதுலயு வந்து நெறைய கத் குடுப்போம் தோழி அதுல வந்து நம்ப எண்ண கத்திரிக்கால்லா பண்ணா அந்த அளவுக்கு டேஸ்ட்யிருக்கும் தோழி ஏன்னா வீட்லேயே வராதுனால அதெல்லா வந்து நம் சாப்படறதுக் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தோழி எங்க மாமா வீட்டுல வந்து முருங் கடச்செடி இருக்குத்தோழி நீங்க முருங்ககீர ஸ் சொன்னீங்கள அதே மாரி தா ஆனா அந்த முருங்க காசு சாப்புர்றான்னச்சுப்பே தோழி அந்த அளவுக்கு எந்த முருங்கக்காவே டேஸ்ட் இருக்காது தோழி அது வந்து இந்த மரோ எ எதனால அப்டி இருக்குன்னு தெரியல அதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க தோழி அதுக்கு வந்து எப்பேயாச்சும் வந்து வருசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்க்ஷன் போடுவாங்க சொல்லுவாங்கல மரம் ரே ஏ செத்து போக்கூடாதோ இல்ல ஏதோ ஒ காரணத்தினால் போடுவாங்க ஒரு ஊசி மட்டும் போடுவாங்க சொல்லி தண்ணி ஊத்துறது உண்டு அந்த மரத்துல அவொ அந்த அளவுக் நன்கு வெளைச்சல் இருக்கும் தோழி முருங்கக்கா வந்து அவ்ளோ எவ் எலஸ் தான முரு முருங்காக்க வர தோழி
உம் உம்
மோ எடுப்பாங்க அந்த முருங்கக்கா நம்ம சாப் ப்டறோம்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் தோழி நம்ம அதுக்கப்புறோ வந்
இப்போ அந்த மாரி நீங்க ஊசி செலுத்தும் போது அந்த காய்ல வந்து அந்த ஊசியோட ச அந்த மண்ணோட ஸ்மெல்லோ அந்த மாரி எதுவும் வராது இல்லைங்களா
ஆஹ் இல்ல தோழி ஆஹ் இல்ல தோழி அந்த மரத்துக்கும் காய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தோழி மரம் வந்து மண்ணுல வ ந்து ஏதாச்சும் ஒண்ணு இருந்து ஏதாச்சும் ஆகாம இருக்கிறதுக்கோ மரம் மரம் வந்து ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கோ தான் பண்றாங்க தவிர்த்து அந்த முருங்கை காயில எதுவும் வராது இதுவரைக்குமே வரல தோழி அது பன் னுவாங்கனா இல்ல ஊருல எல்லா மரத்துக்கும் போடுவாங்க தோழி வேப்ப மரம் இருக் குல்ல வேப்ப மரத்து கூட போடுறது உண்டு தோழி
ஓ சரி சரிங்க தோழி உம்
நா பாத்த வரைக்கு வேப்ப மரத்து கூட போ ட்ருக்காங்க ஏன்னா அது வந்து இந்த மாரி சொல்றதுதா அது வந்து நல்லா ஸ்ரென்த்தா இருக் கணுன்ற மாரி சொல்றாங்க அது உ அது எத எதை என்ன கலக்கி ஊத்தறாங்கன் தெரியல நம்மளுக்கு அந்த இதுல ஆனா இது பண்றது உண்டு மருந்துலா அடிக்க மாட்டாங்க தோழி இந்த பூச்சி பிடிக்கிற செடிங்கலா இருக்குல்ல தோழி அந்த மாரி செடிகளுக்கெல்லா பூச்சி பூச்சி மருந்து அடிப்பாங்க
ம்
இதுக்குல்லா வந்து அடிக்கிறதுல்ல தோழி வீ ட்ல வளக்கறக்குலா அவ்ளோவா பண்றது கெடையாது இந்த பூச்செடிக்குலாமே வந்து எர எடு த்து விட்ருவாங்க தோழி மல்லிப் பூச்செடி கூட எலலா வந்து பிரிச்சு விட்டு ட்ருவாங்க தோழி அடுத்த மாசோ மே மாசோ வருதுன்னா இந்த மாசோ வந்து புது எல விடணு அது இருக்கிற எலலா எடுத்து விட்ருவாங்க தோழி அது அதுக்கேத்த மாரியு மா மழ மழ வந்ததுக்கு அப்றமே அதுக்கு அழகா வந்து எலலா வந்து அதுல மொட்டுல்லா குடுத்து பூ வறந்துரு தோழி
ம் ஹ்ம் பரவால்ல பரவால்லைங்க தோழி ஆ இதப்போ வந்துட்டு நீங்க ஆ அடுப்பு மாதிரி எல்லாம வந்து பின்புறம் வந்து எல்லா நீங்க இருக்கிற இடத்துலயோ வந்து செட் பண்ணி அந்த மாதிரி அடுப்புல சமைச்ச அனு போவாங்கல்ல ஏதாவ்து இருக்குங்ளா
இல்ல தோழி ஊர்ல வந்து அடுப்பு தா அடுப்பு தா பண்ணுவாங்க அடுப்புல தா சாப்பாடே செய்யற மாரி இருக்கு சமையல் ரூமிலேயே அடுப்பு வந்து வச்சிருவாங்க மே ஆனா கேஸ் சா இருக் க்கு கேஸ் இருந்தாலுமே எப்படின்னா அது வந்து மழ வரும் போது கேஸ்ல செய்றதுண்டு ஏதாச்சு நம்ளுக்கு அவசரமா வேணுன்றப் ஓ கேஸ்ல செய்யுறது உண்டு தோழி கேஸ்ல செய்ய வேணுன்றப்போ நம்ம செ செஞ்சு சாப் துக்லான்ற மாரி இருக்கு அடுப்புலன்றது எங் பிக் வரம்மா அடுப்லயேதா தோழி செய்வாங்க எ அதனாலனா அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக் இந்த மாதிரி சொல்லுவாங்க கேஸ் வந்து ந்த ஊர்ல தோழி கேஸ் எதுக்கு நம்ம வந்து பண்றது அங்கல்லா இப்ப மாச மாசம் கேஸ் வந்து வாங்குறத விட வாங்குறது அந்த மாரி ஊர்ல இருக்காதுங்க தோழி எப்போ தேவையோ அது வந்து வாங்கி நம்ம வச்சுக்லா
உம் ஓ சேரி செரிங் தோழி பரவால்லைங்க அது ஒரு அ ஒரு கிராமொ மாரிதா செட்டப் இல்லைங்களா
ஆமாங்க தோழி த ஆமா இதா செட்டப்பு பாக்குறது வந் தோழி சாப்புர்றது சமைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு தோழி ய எல்லாமே நம்ம கறி எடுத்தாலுமே அது கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்ற மாரி ஃபீல் ஆகுந் தோழி புதுசா இருக்ற மாரி இரு போ நமக்கு இங்க எடுக்கம்போது அந்த அளவுக்கு தெ டியாது அங்க சாப்புர்றப்போ அது நல்லா இருக் தோழி
ஓ செரி செரிங்க தோழி பரவால்லைங்க
நீங்க அந்த மாரி ஏதாச்சு வந்து பாத்ருக்கிங்களா தோழி சாப்ட்ருக்கிங்களா
நா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பின்புறத்துலயே வந்து அடுப்பு இருக்குங்க தோழி சும்மா ஒரு செங்கல் வெச்சு ஒரு அடுப்பு தாங்க எப்பவுமே எங்க வீட்லெ வந்து விறகு அது எல்லாமே இருக்கும் அப்போ வந்து பாத்திங்கனா எப்பவுமே நாங்க பெருசா வந்து கேஸ் ஸ்டவ் தா யூஸ் பண்ணுவோம் ஹே என்னைக்காவது வந்துட்டு என்னோட கணவர் வந்து பஸ்ட்டுல்லா நாங்க வெளில வச்சு சாமக்கறதெல்லா ரொம்ப ஒரு ஆறு மாஷ்த்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாரிதா இருக்கும் இப்போ வந்து கணவர் வந்து அ அ பெரும்பாலும் வந்து அசைவம் வந்து நல்லா சாப்டுவாரு விரும்பி அந்த மாரி இருக்கும் போது அவருக்கு ஒரு ஆச செரி ம் எனா அவர் வந்து பாத்திங்கனா இந்த வெளியெல்லா எங்கயாது ட்ரக்கிங் அந்த மாதிரி எல்லாம் போகும் போது அஹ் வெளியில அடுப்பு இதுலதான் வந்து சமைச்சு சாப்பிடுற இது எல்லாமே வழக்கமுண்டு அவருக்கு திருமணத்துக்கு முன்பு பேச்சலரா இருக்கும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு செட்டப் எல்லாமே இருக்கு அப்படிங்கும் போது அதுல வந்து இப்போ போன மாசம்னு நெனக்கிறேன் அப்போ வந்து ஒரு சட்டி இதுக்காக வாங்கிட்டு வந்து ஆஹ் ஒரு இரும்பு சட்டி வாங்கிட்டு வந்து அத வந்து கறி சமைச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு சுவையா இருந்தது கேஸ்ல சமைச்சா கூட அந்த அளவுக்கு ஒரு சுவை வராது ஆனா அந்த அடுப்புல வந்து அவரு தான் செஞ்சு கொடுத்தாரு செஞ்சவங்க ரெண்டு பேத்துக்குமே கொடுத்தா அவ்வளோ ஒரு சுவையா இருந்தது தோழி அப்புறம்ந்தான் சரி பரவாயில்ல அப்போ நம்ம அடுப்புல சமைக்கிறதும் வந்து நல்ல ஒரு இதுதான் அப்படின்ட்டுன இந்த மாச தொடக்கத்தலேயும் வந்துட்டு அது ஆரம்பிச்சாரு ஆனா எங்க அம்மா வந்துட்டு இல்லப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சேரின்னு அவரு நம்ம நார்மல் கேஸ்லயே சமைச்சிட்டாரு இல்ல அப்படின்னா அவ அடுப்புக்கு தான் வந்திருப்பாரு அதனால மெனக்கிட்டு இருந்தாலும் அவர் எல்லாமே பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தோ நமக்கெல்லாம் அது வரைக்கும் வேகற வரைக்கும் எல்லாம் பொறுமை தாங்காது அதனால இவரு வந்து பொறுமையா எல்லாம் மச தலவும் போட்டு அவரு சமைக்கிறது மட்டும் அருமையா இருக்கும் எங்க அம்மா சமைக்கிறது கூட நல்லா இருக்காது தருவாரு ஏதோ அவரு சமைக்கிறதனாலே நான் தப்பிச்சு சா இல்லேன்னா எல்லாரும் ஏம் மண்டையதான் உருட்டி இருக்கு பாங்க
நீங்க கத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க
ஆமா தோழி அ சோ சமையலோ அந்த விஷயத் துலல்லா எனக்கு எங்கயுமே பிரச்சன கிடையாது இருந்தாலும் நானுமே நல்லா சமைப்பே அ இருந்தாலு அ எந்த வீட்லயே நா டிஸ்டர்ப் பண்றதில்ல அத்னால நா அப்புடியே விட்ருவாங்க தோழி நானா எனைக்காவது எங்க வீட்ல வந்து நா சமைக்கிறன் சொல்லி எதாவது சமச்சிட் ட்ருந்தாதா உண்டு சேரிங்க தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சு இன்னொரு கால்ல நம்ப இனைவோங்க தோழி சேரிங்களா நன்றிங்க தோழி நன்றி